கேக்குதுங்ளா
அதா கொஞ்சோ டவர் இஷ்யூ வேற இருக்கா சேரி அப்டிதா இந்த பக்கம் வந்தே வரண்டாக்கு சொல்லுங்க ஏதோ ரூம்ஸ் ஏதோ சொன்னீங்களே
எங்க வீட்லனா எங்க வீ எங்க தாத்தா கட்டுன வீடுனா ஃபஸ்ட் எங்க தாத்தா என்ன பண்ணாரு கவுன் ஃபிலோர் மட்டு கட்டிட்டாரு கிரௌண்ட் ஃப்ளோர் நாலு கிரௌண்ட் ஆ கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டாரு நாலு ரூம் அதுல ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூமு சாமி ரூம்னா எல்லா எல்லா ஒன்தானே இந்த ஜெயில் செல் இருக்கும்ல ஆ அந்தா ஒரு ஜெயில்ல எல்லா செல்லு செல்லா இருக்கும்ல
ஆமா ஆமா
பத்து பத்துகு பத்து ரும் பத்து உள்ள போனா பத்து பத்துகு பத்ரும் அதுக்கு அதுக்குள்ள ஒரு பத்து பத்துக்கு பத்துரும் அது மாரி உள்ள வருது வரிசய இருக்கு நேர போனா
இது வந்து காரக்குடி
ஆ ஆ
காரைக்குடி ஸ்டைல் நீங்க சொல்றது ஆ சேரி சொல்லுங்க சொல்லுங்க
அந்த மாரி நாங்க தாத்தா கட்டிட்டாரு
புரிது ஆ
அதுக்கு மேல வந்து எங்க அ எங்க பெரிப்பா கட்னாரு அதுக்கு மேல ஒரு மாடி அதுக்கு மேல ஒரு மாடி எங்க சித்தப்ப கட்னாரு
ஆமா அது தாங்கு தா அந்த காலத்து அந்த காலத்துல மண்ண வச்சிதா கட்டுவாங்க
ஆமா மாதி மாதி மண்ணூ வச்சு கட்ற வீடுல்லா
ஆ
நல்ல வீடு தா செங்கல் தா கட்
இல்லப்பா அது இல்லப்பா இப்ப எம் செண்டல்லா யூஸ் பண்றோ
ஆமாமா ஆ ஆமாமா ஆத்து மணல் யூஷ் பண்
என்ன இது பண்றீங்க ஒன்னு இல்ல நீங்க எம்ஸாண்ட் ப்ராப்பரான கலவயில்லனா விரசல் விடு தெரிங்ளா விசல் வுட்ட என்னாகு அப்டெ எக்ஸ்பண்ட் ஆகி போயிட்டே இருக்கு அதா நிறைய பாத்துட்டொ நாங்க இப்ப நம்ம வீடு மண் வீடுதா இரண்டாயிரத்தி ஒண்ணுல கட்னாங்க
ஓ இது ரெண்டாயிரத்தி ஒண்ணுலதா கட்டுனது எங்க வீடு
அப்டிங்ளா அப்டின்னா மண்ணு தா அதாவ்து ஆத்து மண்ணு
ஆ
ஆத்துமண்ணு இது பண்ணி பண்றாங்கள எம்சன் இல்லாம அதால பயங்ர ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்ற நீங்க எவ்ள ஹட் இது பண்ணிக்லா
ஆமா அ அது அதுக்கப்ற அந்த மாரி கட்னதுக்கு அப்ற இது என்னது அதுக்கப்ற வந்து மேல வந்து எங்க எங்க எங்க அப்பாக்கு எங்கதாது எங்க அப்பா எங்கப்பா கூட போறாங்க நாலு பேரு
எங்க அப்பாக்கு ரெண்டு ரூமு எங்க பெரியப்பாக்கு ரெண்டு ரூமு எங்க சித் த்தப்பாவுக்கு ரெண்டு ரூமு எங்க சித்திக்கு ரண்டு ரூமாை அப்டி குடுத்துட்டாங்க
ஓகே புரியுது ஆ
தாத்தா கீழே இருக்காங்க எ தாத்தா கீழே இருந்தங்க தாத்தா பாட்டி கீழ க்ரௌண்ட் ஃபுள்ள அவங்க இருந்துப்பாங்க மேல இருக்க நாலு நாலு ரூம்ல ரெண்டு ரெண்டு ரூம் நாங்க ஆளுக்கு எடுத்துக்கிட்டோம் அந்த மாரி எங்க வீட்ல எங்க சித் சித்தப்பா என்ன எங்க சித்தப்பா கலைஞர் டிவி தா வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல கொரோனாக்கு அப்ற தா மாத்துனாங்க கலைஞ டீவிய
கலைஞர் டிவியம்மா கலைஞர் டிவி ஆ
ஆமா நா வந்து ஒனிடா டிவி ஒண்ணு வச்சிந்தாங்க எங்க வீட்ல
ஆ
ஆ அதுக்கப்ற அந்த டிவியு இப்ப ரிசன்டாதா மாத்னோ
ஓகே
அப்ற எங்க தாத்தா வீட்ல நா சொன்னேல பழைய டிவி ஒண்ணு வாங்க ங்கி அதை வாங்கி எங்க பெரியப்பாட்ட கொடுத்துட்டாங்க எங்க பெரிய இப்ப வீடு மாறிட்டாரு புது வீடு வாங்கிட்டாரு அந்த வீட்டுக்கு மாறிட்டாரு சோ அவங்க அவர் ரூம்ல இருந்த டிவியே திரும்ப அந்த டிவி இப்ப வந்து இருவது வருஷமா வாங்கள டிவினா
ஆ
ஆ அந்த டிவி வந்து ரிப்பேரா போயிருச்சு ரிப்பேரா போல நல்லாதான் இருந்துச்சு எங்க தாத்தா ரீட்டெயர்மெண்ட் ஆகும் போது ஒரு டிவி கிஃப்டா வாந்துச்சு எங்க சித் சித்தப்பா வாங்கி குடுத்தாரு கிப் ஒரு டிவி சோ என்ன பண்ணாங்க இருவது வருஷம் தா ஆன பழைய டிவிய எங்க பெரியப்பாட குடுத்துட்டு புதுசா வந்த டிவிய மாட்டி வச்சிருந்தாங்க
ஓகே ஓகே புரியுது ஆ
வீடு மாறி போயிட்டாங்க சோ டிவி மட்டு தனியா இருந்துச்சு
ஓ செரி
ஆ இந்த டிவி எங்க சித்தப்பா வாங்கி குடுத்த ட ப புது டிவிய ஒரு பத்து வருஷம் பன்ஞ்சு வருஷம் ஓட் னாங்க அதுக்கப்றம் அது ஓடல சோ அத எடுத்து தூக்கி போட்டு திரும்ப மொட்ட மாடில எங்க பெரியப்பா வீட்ல இருந்துச்சுல டிவி அந்த டிவி எடுத்து எத்துட்டு வந்து திரும்ப இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எங்க வீட்ல
அந்த டிவி நல்லாருக்கு
ஆ அந்த டிவி இன்னும் நல்லா இருக்கு
புரியுது புரியது எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா வந்து அத அது ஏவின்னு ஒண்ணு இருக்கு மாடலு ஏவியேட்டோ ஏதோ ஒரு மாடல் இருக்கு ஏன் எப்டி நா சொல்றேன்னா எங்க அப்பா நடுல வந்து டிவி தா சேல்ஸ் பண்ணாரு
ஆ
எப்டின்னா இப்போ நார்மல் டி வி இருக்குல்ல நீங்க சொல்றீங்கள்ள காயி ஒனிடா நல்லா பேமஸ் ஆயிட்டு வந்துச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எமர்ஜ் ஆகி பயங்கர பேமஸ் ஆச்சே
ஆ ஆமா
அப்டி பேமஸ் ஆயிவட்ட வந்த டைம்ல அவரு வந்து இங்க இருந்து பாண்டி பக்கந்தான முப்பதஞ்சு கிலோமீட்ரு தா பாண்டிச்சேரி இங்க இருந்து அங்க வந்து ஹோல்சேல்ல வந்து எப்டி விப் விப்பார்னா ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் கஸ்டமர்ட இருந்து அட்வான்ஸ்ச இது பண்ணிருவாரு கன்ஃபாம் பண்ணி டி விக்கு இது ஆர்டரு வாங்கிருவாரு வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு டி வி பிளே பிளே வாங்க ஆ அங்க இருந்து ஹோல்சேல்ல இருந்து வாங்கிட்டு வந்து இங்க சேல்ஸ் பண்ணுவாரு பண்ரூட்டில
ஆ
அஞ்சு அஞ்சு டி வி அஞ்சு அஞ்சு டி வி சேல்ஸ் பண்ணுவாரு அதுக்கப்றோ பிசினஸ் கம்பிளிட்டா டவுன் ஆயிடுச்சு எப்டின்னா இந்த எல் இ டி டி வி அப்ப தா வர ஆரம்பிச்சது அப்ப தா உங்க சித்தப்பா வாங்கி இருக்கு காருனு நெனக்கிறே
ம் ஆமா கரெக்டா இல்ல அது அதுவும் போலராய்டு வந்து ஒரு இந்தியன் பிராண்டு் தா
போலராயிடா
ஆமா
போலாராயிடு பிராண்டா இருக்காதே பா நேம் சொல்றீங்களா அதுல போலாராயிடு டி வியே இருக்கே
போலாராயிடு டி வி போலராயிடு டி வி இல்ல இல்ல பிராண்ட் பேரு போலாராயிடு ஆ போலராயிடு டி வினா அந்த டி வி இல்ல
அப்ப அது வேற அது வேற
ஆ பிரேவியாவோட சப் பிராண்டு பிரேவியான்னு டி வி ஒண்ணு இருக்குல்ல
இப்ப கூட இருக்கே சோனி பிரேவியா அதானே ஓ சாரி சாரி இது பிரேவிய பிரேவிய வேற ஒண்ணு இருக்கு ஆமா ஆமா ஆமா ஆமா இப்ப என்ன விஷயன்னா அந்த அந்த பிராண்ட இது பண்ணு இது அக்காம்பலிஷ் பண்ணதுக்கு அப்பறோ தா இந்த பிராண்டு நேம் வாங்கனாங்க பிரேவியான்னு ஆமா ஆமா கரெக்ட் தா மறந்துட்டே அது அப்ப இது இல்ல ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு இதுக்கே இவரா இருந்தா பண்ணாரு அங்க அப்பா அஞ்சு வருஷோ பண்ணாரு அதுக்கப்ற வந்து பிசினஸ் செட் ஆகலன் சொல்லிட்டு இந்த பள்ளிவாசல் இருக்குல்ல
ஆமா
தர்காலா இருக்குல தர்கா அதுல வந்து ஒரு நிர்வாக குழு மாரி இருக்கு அதுல வந்து அஞ்சு பேர் இருப்பாங்க அ தலைவர் செயலாளர் அப்டி சொல்லி இருப்பாங்க
செரி
அதுல வந்து அவரு ஜாயின் பண்டாரு ஜாயின் பண்றாருனா எப்டி ஒரு நம்பிக்கையின் பேர்லதா அது பண்ணுவாங்க பக்பு வாரியம்னு ஒண்ணு இருக்கு சென்னையில அவங்க மூலியமா செலக்ட் பண்ணி ஆளுங்க வந்து சூஸ் பண்ணி போடுவாங்க
ஆ
அதாவது இப்ப கோயில் சொத்துன்னு சொல்றீங்கல்ல
ஆமாண்ணா
கோயில் சொத்து அது பாதுகாக்கணு ப்ரொடெக் பண்ணு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணு அப்டி சொல்லிருக்குல்ல
ஆ
சேம் அதே கான்செப்ட் தா இதுவு இதுக்கு கொஞ்ச சொத்து இருக்கு கொஞ்ச சொத் சொத்துனா எப்டி சொல்லா ஒரு தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் கிட்ட இருக்கு சொத்து தேர்டி டு தேட்டி ஃபைவ் க்ரோஸ் முப்பத்தஞ்சு கோடி கிட்ட இருக்கு
ஆ
அதுல வந்து நறைய கடைங்க அ மண்டபோ ஸ்கூல்லா இல்ல கடைங்க மண்டபோ சமுதாய கூடோ கொஞ் நறைய இருக்கு அதுல நறைய இன்கம் வரு ஒரு மாசத் துக்கே எப் அப்டி எப்டி பாத்தாலு வாடகையே ரெண்டு லட்சோ ரெண்டற லட்சோ வரு அது இல்லாம உண்டியல்ல போடுவாங்க அது ஒரு நிர்வாகம் மாரி வச்சு இது பண்ருந்தாங்க அது அப்பா அதுல வந்து இருந்தாரு செயலாளரா இருந்தாரு பதிமூணு வருஷோ இருந்தாங்க அதுகப்றோ ஹெல்த்து ஏஜி ஏஜ் ஆயிட்டு சொல்லி வெளிய வந்துட்டாரு சோ அதா அந்த டிவினு சொன்னோனே அவரு பண்ணது தா ஞாபகோ வஞ்ச்சு எனக்கு
ஓகே ஓகே
போவாரு அக்காய் பிராண்டு ஒனிடா அப்றோ இன்னு ரெண்டு பிராண்டு எல்ஜி இருன்ச்சுனு நனைக்கற சாதா டிவி எல்ஜி இந்துச்சுல்ல உங்கள்கு ஞாபோ இருக்குங்ளா எந்த டி வி எல் ஜினா எல் ஜி இந்த ஃபுல் த மானிட்டர் இருக்கே ஏ இல்ல
எல் ஜி டி எல் ஜினா இல்ல அந்த டப்பா டி வி இரு ச்சி இப்போ வந்து இப்போ கொஞ்ச கொஞ்சமாதா
இல்ல இல்ல இப்ப அந்த பாக்ஸ் டி வி இல்ல அந்த பாக்ஸ் டி வி எல்லா சேல்ஸ் பண்றது இல்ல கம்ப்ளீட்டா நிறுத்தியாச்சு
ஆமா
கம்ப்ளீட்டா அந்த அந்த பாக்ஸ் டி வி தா சொல்றீங்க அதெல்லா ஃபுல்லா நிறுத்தி அவுங்க நிறுத்தன்னால தா அவுரு சொல்றாரு டி வி மெக்கானிகக்கு இது எதுக்கு மொதல வச்சிருக்கீங்க இது கம்ப்ளீட்டா நிறுத்தியாச்சு ஸ்பேர்ஸ்ல்லா கெடைக்காது அதுவு எஸ்பெஷலி சோனி கெடைக்கவே கெடைக்காதுன்ட்டாரு
ஆ
என்ன ரீசன்னா சோனி வந்து மார்க்கெட் ஃபுல் அண் ஃபுல் நல்லா ஃபுல் அண் ஃபுல் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தாதா அவுங்க வந்து ஸ்பேர்ஸ் சேல்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்களா வியாபார பண்ணுவாங்களா
ஆ
சோனிக்கு மார்க்கெட்டே இல்ல இந்த டி விக்கு அந்த சோனி பிராவ்யாக்தா எல்லா மாறாங்க அந்த அதுக்குதா அவுங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க இது நீங்க வச்சிருக்கிறது வேஸ்ட்டு ரிப்பேர் பண்ணாலு திரும்பவு வந்து ரிப்பேர் ஆகு அப்டின்னாரு சேரின் சொல்லிட்டுதா வேற டி வி பாக்கலான்னு ரெண்டு நாளா பிளான் பண்ணிட்ருக்க அந்த ஃபஸ்ட்டு அந்த கப்போர்ட ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஒரு பிளேவுட் வச்சு டி வி யூனிட் மாரி அழகா ரெடி பண்ணிட்டு அப்பறோ பண்ணிக்கலா அப்டின்னு ஒரு ஐடியா பண்ற ஆமா இப்ப இந்த டி வி இப்போ எனக்கு தெரியல தெரியாது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அந்த டி வி நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்றோல்ல ஸ்டெப்லைசர் எல்லா வச்சுடுறோ அதுல வந்து திடீர்னு ஒரு சம்திங் ஏதோ ஃப் ஃபால்ட் வருதுன்னா ஒரு கோடு வந்துச்சுன்னா அவ்ளோதா அப்டின்றாங்களே அப்டி ஏதா இருக்கா
அ் கூடு ஆமாண்ணா டிஸ்பிளேல பிரச்சன வந்துச்சன்னா ஒண்ணு பண்ண முடியாது எய ஃப்ரெண்ட் அப்டி தா த்ரீ டி டிவி வாங்குனா
சரி
த்ர டி டிவினா நம்ப பா தேட்டர்ல்ல படம் பாக்குற மாதிரி கண்ணாடி குத்துருவாங்க நம்ம கண்ணாடி போட்டுக்கிட்டு டிவி பாத்துக்கலா சூப்பரா இருக்கும்
ஓகே
அதுல அப்டிதா ஒரு கோடு உழுந்துச்சு அந்த கோடு ரொம்ப வருஷ அப்டியேதா இருக்கு அது போவே இல்ல
இல்ல என்ன ரீசன்னால எப்டி விழுங்கறதுனால ஏதாவது
அது அப்டில்லா ஐடியா இல்லன்னா சாப்ட்வேர் தாண்ணா உ வாரண்டி கொடுக்குற வரைக்கும் ஒழுங்கா இருந்து வச்சுக்கணும் அப்பற வாரண்டி முடிஞ்சதுக்குப்பற ஆச்சுன்னா நம்ம ஓகே அவங்க தெரியாதுன்னு சொல்லி ஒருவார்த்தைல்ல முடிச்சுருவானுங்க
இல்ல நா என்ன கேள்விப்பட்டன்னா மேக்சிமம் ஸ்டெபிலைசர் வைக்காதவங்களுக்கு தா அந்த கம்ப்ளைண்டட் டைரக்டா விழு
அப்டின்னு இல்ல அப்டின்னு இல்ல இது ஸ்டேபிலைசர் இருந்தாலும் ஒரு சில நேரத்துல வரும் டிவி இப்ப வர கான்போனட்ன்ஸ்லாம அடிக்காத யூஸ் பண்றான்னுங்க
ஆனா எல்லாரு வாங்கி யூஸ் பண்ணிட்டுதா இருக்காங்க
ஆமா
எந்த இடத்துல இல்ல ஹாஸ்பிட்டல் போனா கூட அந்த ஒரு தேர்ட்டி டூ இன்ச் மேல வச்சுடுறாங்க உட்காரருதுக்கு வெயிட்டிங் லாபியில ஆ
ஆமா
ஆமா இங்க ஒரு எதிர்க்க ஒரு டாக்டர் இருக்காரு அவரு பல் டாக்டரு போனா சுற்றத்துள்ளா பாத்தா அங்க உள்ள ரைட்ல பார்த்தா மேல இருக்கு டிவி என்னடான்னு பாத் தா அவரு உள்ள ஒரு பேஷண்டட் போனா இருபது நிமிஷ மேல ஆகுது கிட்டத்தட்ட அர ம நேர ஆகுது வச்சுங்கள
ஆமா ஆமா
வெயிட்டிங்கள அப்டி என்ன பண்றதுன்னு தெரியாம டிவி போட்டு உக்கார வச்சிறாங்க சவுண்ட குறச்சு
ம் அதுவும் மியூட்ல போட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் டிவி
ஆமா அதுவு தெரில அது என்ன காரணமே தெரில எனக்கு புரில போடுறதா இருந்தா சவுண்டாவுது வச்சுட்டு உக்காரணு மியூ்ட்ல வச்சுட்டு என்னத்த பாக்குறது
அதா
ம்
டைம் முடிய போதுண்ணா அடுத்த கால் பண்றீங்களாண்ணா
ஓ இ இல்லப்பா நாளைக் பண்ணவா இல்னா எய போன் அவ்ளோதா சார்ஜ் தாங்கு நாளைக் பண்லாமா ஃப்ரீயாருப்பீங்களா எப்டி செர் செரி ரைட் பா ரைட் பா பாருபா பாருங்க ஓகே பா தேங்க்ஸ் பா
ஆ